லோ வணக்கம் தோழி
வணக்கம் தோழி
எப்டி இருக்கீங்க தோழி
நல்லாருக்கிறே தோழி நீங்க எப்டி இருக்கிறீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி ம் சாப்ட்டாச்சா ஆ சாப்ட தோழி நீங்க சாப்டீங்களா
என்ன சமைச்சிங்க
இனிக்கா சாம்பாரு அப்றோ கறிவட நீங்க ம் ம் அது வந்து சாமியா சொல்லுவாங்க தெரியுமா அது
நீங்க எப்டி செய்றீங்க அது
அது அதா இந்த வெங்காயோ தக்காளி அந்த கறி எல்லா போட்டு வதக் கி இஞ்சிபூண்டு மஞ்சத்தூள் பச்சமிளகா கொத்தமல்லி எல்லா போட்டு வதக்கி அரைச்சிக்கணு அப்றமா அந்த ஓடைச்சகள்ள இருக்குல்ல அது தனியா அரைச்சு ரெண்டு சேத்து அத வட மாரி தட்டி எண்ணெல போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கனு அவ்ளோதா
ஆ ஹா பரவாலையே இது நல்லாருக்கே எந்த எந்த இதுலு டிஷ்லு செய்யலாமா அது
ஆ செய்யலா சாம்பார்க்கெல்லா நல்லாருக்கு சாம்பாரு இந்த இந்த காரக்குழம்பு அதுக்கெல்லா கொஞ்சோ பண்ணா நல்லாருக்கு
அப்டியா நானு நாளைக்கு ட்ரை பண்ணலான்னுக்க எங்க வீட்லயு கறி இருக்கு
ஆ கட்லட் மாரிலா பண்ணுவாங்கல்ல அந்த மாரிதா
ஆஹா அது வந்து எண்ணெயில வருத்துக்கணுமா அப்றோ
அ இல்ல அத நம்ம வெறு போட்டு வதக்கணு சும்மா என்ன இல்லாமா அந்த வெங்காயோ தக்காளி தேங்கா பச்சமொளகா எது லவங்கம் பட்ட இருக்குல்ல அது கொஞ்சோ அப்றோ மஞ்சள் தூளூ நமக் காரோ நமக் எவ்ளோ தேவைையோ அது போட்டுக்கணு பச்சமிளகா உப்பு எல்லா போட்டு கொஞ்சோ கரம் மசாலா போட்டு கொஞ்சோ வதக்கிட்டு அரைச்சிக்கனு மசாலா அரைச்சுிட்டு அந்த வடச்சக்கலையு மசாலா மசாலா பண்ணி அடிச்சிட்டு ஃப்ரை பண்ணிர்னு அவ்ளோதா
ம் செரி தோழி அதா கேக்கலான்னு இன்னு நீங்க ஏதாது அ டிஸ் சொல்லுங்ளே இந்த கறில
கறில
ம் உங்க புடிச்சது உங்க வீட்ல இது செ த இது செஞ்சா விரும்பி சாப்படுவாங்க
எது ஃபால் மட்டன் ஃபால் சொல்லுவாங்கல்ல அது தெரியுமா
நீங்க சொல்லுங்க உங்க இதுல எப்டி செய்றீங்கன்னு ஏன்னா நாங்க கூட செய்றோ கொஞ்சோ டிஃரண்ட் ஆ இருக்கு க்கனூல நீ
ஆமா இது நம்ம இதுவு ஈஸி தா எப்டின்னா அந்த ஜார்ல வந்து க மிளகு ஒரு வெங்காயோ ஒரு தக்காளி காஞ்ச மொளகா அ அப்றோ வந்த அந்த லவங்கம் பட்ட கரப்பில கோ கொத்தமல்லி போட்டு அரச்சச்ச அரச்சிக்கிட்டு அப்றோ எண்ணெல போட்டு அந்த மசாலா வதக்கிக்கனு வதக்கி ட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சோ போட்டு கறி போட்டு நல்லா பாட்டீ பண்ணிட்டு விசில் போட்டு விட்டர்ணு அது ஒரு ரென் டேஸ்ட் நல்லா இருக்குமா மட்டன் பால்னு சொல்வாங்க
அப்டியா தோழி செரி இது எந்த காமினேஷன்னுல நல்லா இருக்கு தோழி
இது எல்லாத்துக்குமே நல்லாருக்கு ரசம்க்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் நல்லாதா இருக்கு அந்த நெய் ரைஸ் சொல்லுவாங்கள அதுக்கு நல்லாருக்கு
நெய் அதா நெய் சாப்பாடு
ஆ நெய் சாப்பாடு
ஆ செரி தோழி எங்க வீட்ல வந்து என்ன சமையல்னா ஆ பீட்ரூட் பொரியிலு அப்றோ வந்து இந்த ஆ கருவாட்டு கொழம்பு அதுக்கப்றோ வந்து இந்த வே அந்த இது தெரியுமா காலிஃ ஃப்ளவரு பொரியல் செய்றோல்ல அது எங்க வீட்ல அது அந்த அதுதா தோழி
ட்டுல கூட போட்டு பண்லாமே கறிய நல்லா இருக்குமே
அப்டியா
ஆமா மிட்டா சால்னா சொல்லுவாங்க நீங்க இந்த கறி மிட்டா பீட்ரூட்ல போட்டு பண்ண கூட நல்லா இருக்கு அந்த ஒரு டேஸ்ட்டா அதுல ஃப்ளேவர் நல்லா இருக்கு ஆ நல்லா
ஆமா தோழி
ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டைம்
சேரி தோ
செரிங்க தோழி நீங்க என்ன டிஃப்ரெண்டா பண்ணுவீங்க தோழி
ஃப்ரெண்ட்டு இல்ல நீங்க சொன்னது தா செய்வோ ஆனா நீங்க வந்து ந்து மட்டன்ல வந்து தேங்கா போட்றோ போ
ஆமா
அது வந்து நாங்க தேங்கா போட மாட்டோ தோழி
அது அதிகமா சும்மா ஒரு ஒரு ஒரு பத்த அந்த மாரி போட்டா போது நாங்க அதிகமா போட மாட்டோ சும்மா அது ஒரு தனி ஃப்ளேவர் தர்ரு அதுனாலதா
ஆமா ஆனா நாங்க வந்து சுத்தமா போட மாட்டோ தோழி ஆனா எங்க மாமியார் விட் ட்ல வந்து வெங்க இதுதா போடுவாங்க எங்க மாமியார் வீட்ல போடுவாங்க ஆனா எங்க வீட்ல போட மாட்டாங்க ஆனா அது போட்டா வந்து இது டிஃப்ரெண்ட்டா இருக்கு அது கூட டிஃப்ரெண்ட்டா இருக்கு
ஆ
அன் அது கூட நல்லா இருக்கு தோழி
ஆமாங் தோழி உங்க உங்களோட ஊர்ல ஸ்பெஷல் டிஷ் எதாவது இருக் குல்ல அந்த மாரி எதாவது டிஷ் இருக்கா தோழி
எங்க ஊர்ல வந்து ஸ்பெஷல் டிஷ்னா இந்த சேம்யா அந்த கோட் ட்ட கோட்ட இருக்குல்ல எங்க ஊர்ல கோட்ட வேலூர் கோட்ட
ஆ
அது அது பின்னாடி வந்து இந்த சேமியா இது செய்வாங்க மீன் சேமியா அதுதா எங்க ஊர்ல ஃபேமஸ் அது நல்லா இருக்கு மொதல்ல வந்து இந்த ஆமா அந்த வெங்காயம் தக்காளி ஆமா வெங்காயம் தக்காளி எல்லா நல்லா வந்து ஆ பொடி பொடியா கட் பண்ணிக்கிட்டு அது வந்து கடையில போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்றோ சேம்யா நல்லா பிசிஸ்சிஞ்சு அது போட்டுது சேம்யா நல்லா கலண்டிக்கிட்டு அந்த மசாலா உங்களுக்கு தேவயான மசாலா என்னது கரம் மசாலா கூட போடலாம் உங்களுக்கு என்ன மசாலா போட்டா நல்லா இருக்குமோ அதெல்லாம் மச சாலா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மீனு சமச்ச மீனு வருத்த மீனு அது கூட வருத்த மீன் வந்து ஆமா தோழி அதான் அந்த வருத்த மீன நீங்க முள்ளெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மீன் இது மட்டும் போட்டு அதுக்கப்புறம் நல்லா களண்டி
ஆ அது
ஆமா தோழி நா கூட எனக்கு எனக்கு கூட தெரியாது தோழி இந்த மாரி ஊர்ல இருக்குன்னு எனக்கே இன்னொரு தோழி சொல்லி தா தெரிஞ்சிச்சு ஆனா போய் சாப்ட்டு பாத்தே நல்லா இருந்துச்சு தோழி வீட்ல கூட ஆமா ஆனா அது சுட சுட ஆமா சுட சுட செவனேனு நாங்க முட்டை சேமியான்னா கேள்விப்பட்டுருக்கறோம் மீனு
ஆமா நாங்களும் அது பண்ணிருக்கோம் முட்டை சேமியா எரா சேமியா அப்றம் கொஞ்சம் கறி கைம எல்லாம் போட்டு சிக்கன்ல்லாம் போட்டு கூட பண்ணிருக்கோம்
ம் ஆமா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இது கூட நான் ட்ரை பண்ணி பாத்தேன் நல்லா இருக்கு சாப்ட்டு கூட பாத்தேன் நீங்க வேலூர் போனா கண்டிப்பா சாப்ட்டு பாருங்க
எங்க தோழி இந்த ஏரிய விட்டு எங்கே போக மாட்டோம் தோழி நாங்க வேலூர்லாம் அவ்ளோ லாங்கலா யாருமே இப்ப இல்ல அங்க ரிலேஷன்லா அதனால போறதுக்கு சான்ஸ் இல்ல
ம் செரி தோழி நானே அங்கே போனால் வாங்கலே
ஆ செரி தோழி கண்டிப்பா
ம் அத நீங்களும் வீட்ல சமைச்சு பாருங்க வருத்த மீன் வந்து போட்டு நல்லா இருக்கும் ஆனா சுட சுட சாப்டணும் கொஞ்சம் ஆறுண பிறகு சா இந்த மீன் வாடை வந்துடும்
ஆமா ஆமா ம் செரிங்க தோழி ட்ரை பண்ணி பாக்கிறேன்
ம் நாலேலெருந்து பசங்களுக்கு பள்ளி ஆரம்பிக்கும்
ஆமா ஆமா நாளை எழுந்து கெளப்பணும் காலைலென்சு கட்டணும் அதுவும் அதுக்கு என்ன டிஷ்ஸ் பண்ணணு யோசிக்கணும் அது ஒன்னு ஆமா என்னா பசங்க இது சாப்ட மாட்டாங்க அது சாப்ட மாட்டே சொல்லுவாங்க அவங்க சாப்டுற மாரி பண்ணணும் அப்றமா ஆ மறுபடியு வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும் லன்ச் பண்ணனும் அது இப்டியே போயிடும் தோழி
ஆமா தோழி இந்த ஆனா ஒரு வேளை ஒரு வேளை இந்த பசங்க பள்ளிக்கு போயிட்டானா கொஞ்சம் நம்பளுக்கு நல்லா இருக்கும் ஆனா
இருக்கும் அப்ப கூட எங்க தோழி வீடு கிளீன் பண்ணும் தூணி துவைக்கணும் அந்த காலம் சாம காலணும் அந்த மாரி போயிடும் தோழி
ஆமா தோழி நீங்க சொன்னது சரிதான் ஆனா எனக்கு இன்னு ம் இல்லை இப்போதான் எனக்கு வந்து எட்டு மாசம் கொழந்தை தான் இருக்கு தோழி
பரவால்ல தோழி போக போக வரும் தோழி ஆமா எடுத்துக்கோங்க
ம் காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம்னு இப்பவே யோசிச்சு வச்சுக்கோங்க
ஆமா ஆமா எனக்கு சின்ன பசங்க தான் அதனால அந்த சேமியமா அதெல்லாம் சாப்ட மாட்டாங்க இட்லி தோச அட மாரி தான் கொடுக்கணும்
இட்லி தோசையை கொடுங்க ஏன்னா அதுதான் பெனிஃபிட் இந்த சேமியா மகல் என்னென்னா வேஸ்ட் ட்டு அதல்லா தேவையில்லாதது
அது மைதால பண்றது அது நல்லா குடுக் கூடாதுதா
ஆமா தோழி அது தேவ இல்லாததுதது நீங்க நீங்க வந்து உங்களுக்கு என்ன ம பே என்ன கொரஞ்சுருக்கு ஹல்தியா இருக்கோ அதுக்கு நா ஃப்ரூடஸ் கூட குடுக்கலா நீங்க
ஆமா தோழி சாப்பிடுறாங்க சம்டைம்ஸ் சாப்பட மாட்றாங்க அது இந்த மாரி இந்த கடல விக்குதுல்ல இந்த லேஸு சிப்ஸ் அதுதா நறைய கேக்குறாங்க
இல்ல இல்ல அதல்லா வாங்கி குடுக்கவே குடுக்காதீங்க அதெல்லா வெயிட்டு அ வயிறு வலிதா வரு நீங்க ஃப்ரூட்ஸ் நல்லா குடுங்க டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்ட்டா ன் ரத்
ம் ம் எங்க எங்க தோழி ஆப் பிள்லா சாப்ட மாட்றாங்க இந்த வாட்டர் மிலான் எல்லா கொஞசோ சாப்பிடுறாங்க இந்த ஆப்பிள்ல நல்லது அதல்லா சாப்ட மாட்றாங்க
என்னா அந்த ஜூஸ் கூட செய்யாதிங்க அப்டியே அந்த பழமே குடுங்க அது சா டணு டெய்லி ஒரு ப இது வாழப்பழோ கூட குடுங்க அது கூட ஹெல்தி ரொம்
ம்ம் செரிங்க தோழி கண்டிப்பா
ம் கண்டிப்பா குடுங்க தோயி அதல்லா பசங்களுக்கு இப்ப குடுத்தாதா அவுங்களுக்கு வந்து வருங்காலத்துல கொஞ்சோ ஹெல்தியா இருக்கு அவுங்க அவுங்கலா
ம்ம்
சொல்லுங்க தோழி ம் கண்டிப்பா இந்த கூலுல்லா குடுங்க தோழி இந்த வெயில் காலத்துல பசங்களுக்கு இந்த ராகி கூழ் அந்த ராகி கூழ் ஆமா
இப்பதா நானு சத்து சத்துமாவுதா அரச்ச தோழி பசங்கள் குடுக்கறத்துக்கு அந்த அந்த மில்லெட்ஸ்லா இரு க்கு அதல்லா போட்டு நல்லா அரச்சு வெச்சிருக்க அது பண்ணி குடுத்தாலு சாப்ட மாட்றாங்க தோழி
ஆ சாப்டவி வி சாப்ட முடியாதுனா சொல்வாங்க நீங்க கண்டிப்பா குடுத்து பழகுங்க ஏனா அதல்லா ரொம்ப ஹெல்து இந்த நொறுக்கு தீனியெல்லா குடுக்காதிங்க அம்மா எது நம்ம பசங்கள்க்கு ஹெல்தியா இர்க்கோ அதா குடுக்கணு
ஆமா தோழி கண்டிப்பா இப்ப எல்லா இதுலயு கெமிக்கல் கலந்துறாங்க வேற அதெல்லா கொழந்தகளுக்கு ரொம்ப கெடுதலாருக்
ஆமா தோழி ரொம்ப கெடுதலா இருக்கு தோழி பாத்து குடுங்க என்ன குடுத் தலு டேட்டெல்லா பாத்து குடுங்க
ஆ கண்டிப்பா
ஆமா அ சொல்லுங்க தோழி அப்றோ
அப்றோ இப்போ டின்னர் என்ன தோழி உங்குளுக்கு வீட்ல
ஆமா தோழி ம்ம் ஆமா தோழி தோச இருக்கு அதுக்கப்றோ வந்து இது சாம்பார் கா மத்தியானோ செஞ்ச சாம்பார் கொஞ்சோ இருக்கு தோச அது போட்டு அவ்ளோதா இல்லனா இட்லி உப் போட்டுடுவ தோச வந்து போடணுணா நின்னு போடணு இட்லி வேனுனா அப்படே கொஞ்ச நேரோ போட்டர்லா அ ஆமா போட்டுட்டு உக்காந்துக்கலா ம் எப்ப வேணா சாப்புல்லா வேற செரி தோழி உங்ககிட்ட பேஸ்னது ரொம்ப நன்றி நா மகிழ்ச்சியா இருந்துச்சு நன்றி தோழி ம்
எத்தனா